க்ரீன்
ஆ சொல்லு எனக்கு
என்ன பண்றீங்க சகோதரி நல்லாருக்கீங்ளா?
ஆ நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கிங்ளா?
ஆ நானும் நல்லாருக்கே சகோதரி சாப்டீங்ளா சகோதிரி?
ஆ சாப்டாச்சு வீட்ல எல்லா நல்லாருக்காங்ளா?
ஆஹ் எங்க வீட்ல எல்லாருமே நல்ல இருக்காங்க சகோதரி
ம்
இல்ல மதிய நேரலாம் உங்களுக்கு தூக்குற பழக் ஆஹ் மதியத்துக்கு இன்னும் மதியத்துக்கு இன்னும் சாப்புல்ல சகோதிரி காலைல தான் சகோதிரி சாப்ட்டேன் உங்களுக்கு வந்து இந்த மதிய வந்து தூங்குற தூங்கற பழக்கம் இருக்குங்களா சகோதிரி
இல்ல அந்த பழக்கம்லாம் எனக்கில்ல
ஓ செரிங்க செரிங்க சகோதிரி
ஆ தூங்குற பழக்கொ இல்ல அது எதோ எனக்கு தூங்கி எந்திரிச்சா சோம்பேறித்தனமாவே இருக் தனமாவே இருக்கு அதுனால தூங்குறதில்ல படுத்திருப்பே ஆ அதிகபட்சொ உக்காந்துருப்பே ஒக்காந்துட்டு இல்லனா வெளில நடந்துட்டு அது மாரி இருப்பே அப்டி இல்ல அப்டின்னா ஃபோன் பேசிட்டு இந்த எட்த்துல நடந்துட்ருப்பே இல்ல அப்டின்னா படுத்திருப்பே ஆனா தூங்க மாட்டே எனக்கா ஒடம்பு சரியில்ல ம் மாத்திர போட்டுப்போ இல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோ அப்டின்னா ஆ ப கொஞ்சோ எனக்கே தெரியுல்ல ஒடம்பு சோம்பே தா இருந்துச்சுனா தூங்குவே
ஓ செரிங்க செரிங்க சகோதரி
இல்லன்னா தூங்குற பழக்கம் இல்ல எனக்கு
ஓ சேர் பாப்பா இருந்தா பாப்பா பாப்பா தூங்கும் போது நீங்களும் பக்கத்துல தூங்குவீங்களா இல்ல தூங்கவே மாட்டீங்களா மதிய நேரத்துல வந்துட்டு
அவுங்களுமே தூங்க மாட்டாங் மாட்டாங்க லீவ்ல வெளாண்டுட்டு அதே மாரிதான் இருப்பாங்க அவுங்க பகல்ல தூங்க மாட்டாங்க அவுங்களுக்கே இந்த மாரி உடம்பு சரி இல்லனா போய்டு வருவாங்க
ஓ செரிங்க செரிங்க சகோதரி
ஆ லீவா இருந்துச்சுன்னா காலையில மட்டும் கொஞ்சோ லேட்டா எந்திரிப்போம் எப்டியும் ஒரு பத்து மணி ஆயிடும் எந்திரிக்கிறதுக்கு
நீங்களுமே நீங்களுமே சகோதரி பத்து மணிக்குதான் எந்திருப்பீங்களா
நான் வந்து ஒரு எட்ர மணிக்கு பால் காரங்க வந்துருவாங்க
ஒ செரிங்க செரிங்க சகோதிரி
நான் எட்றமணிக்கு எட்டு எட்ற மணிக்குலாம் எந்துருச்சுருவேன் ஏனா அந்த டைம்ல தான் பால் வரும்
ஓ செரிங்க செரிங்க சகோதரி
வாங்கி வச்சுட்டு திரும்ப வந்து படுத்தறது
ஓகே நீங்க சகோதிரி உங்க இல்ல சகோதரி உங்க வீட்டு பழக்க ஊர் சைடுலா காலையில வந்து எழுந்து வாசல் தெளிச்சு கோலம் போடற பழக்கம்லா இருக்கா இல்ல சகோதரி
ம் இருக்குது இங்கயும் பண்ணிட்டுதான் இருக்காங்க இது வந்து கொஞ்சோம் வந்து ஆ கொஞ்சோம் சிட்டி இது கொஞ்சோம் அப்டிங்கற பச்சத்துக்கு அதிகமா அந்த பழக்கம் இருக்காது
செரிங்க செரிங்க சகோதரி
ஆமா இந்த இந்த கோல போடுற டைம் வருமே அது என்ன மாதம்
ஆ கோலம் போடற மாதம் எல்லா மாதமும் கோலம் போடுவோம் இந்த மாசிங்களா சொல்றீங்க மார்கழி மாசம்
மார்கழி மாசம் அதுதான் இங்க அதிகமா பண்ணுவாங்க அந்த டைத்துலதான் எல்லாருமே கோலம் அதெல்லாம் பண்ணுவாங்க மத்த டயத்துல இது கொஞ்சோம் கொஞ்சம் சிட்டி தான் ரொம்ப கிராமம் கெடையாது ரொம்ப சிட்டியும் இல்ல
சேர் சகோதரி நீங்க பேசுறது எனக்கு வந்து சகோதரி நீங்க சகோதரி நீங்க பேசறது ஒலி கொறைவா இருக்கு கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா சகோதரி
ஆ இப்ப கேக்குதா
ஆ இப்ப கேக்குது சகோதரி சொல்லுங்க சகோதரி
ம் அதா அதே இங்க கொஞ்சோ க அதிகமா இங்க முஸ்லீம்ஸ் இருக்கறதுனால ம் இந்துக்கள் வந்து கொஞ்ச கம்மியா இருப்பாங்க மித்தவங்க ரெண்டு வீடு என்ன மாரி தா இருக்கோ இந்த லைன் இந்த லைன்ல இருக்கவங்க அதனால கோலோ அதிகமா ஆ போட்டு நாங்க பாத்ததில்ல
ஓ சேரிங்க சகோதரி பரவால்ல அப்ப உங்களுக்கு காலைல கோலம் போடற வேல மீதிங்கறீங்களா
ஆமா காலைல வாசல் கூட்றதுதா வீடு கூட்டும்போது வாசலயு இது ரொம்ப ரொம்ப எடம்லா இருக்காதுல்ல கொஞ்சம் தான் இருக்கும் எடம் இறங்கன ஒன்னே இந்த ரோடு அந்த மாதிரி இருக்கும் அதனால அந்த பிரச்சன இல்ல
ஓ செரிங்க செரிங்க சகோதரி
ஆமா
நீங்க இருக்குற எடத்துலதான் கோலம் கண்டிப்பா போட்றனுமா போட் கண்டிப்பா போடனும் டெய்லி போட்றனும்
கண்டி இல்ல சகோதரி நான் வந்து தனி வீடுன்லாம் நான் வந்து அப்பலாம் அத்த போட சொல்லுவாங்க ஹவுஸ் ஓனர் வந்து கொஞ்ச தள்ளி இருக்காங்களா அப்டிங்கும் போது காலைல வந்து கோலம் போட்றியோ இல்ல வாச தெளிச்சி கோலோ வாச தெளிச்சு கொ நல்லா வாசல கூட்டி விட்டுட்டு வாச தெளிக்றது நமக்கு ரொம்ப நல்லது அப்டின்னு எங்க அத்த சொல்லுவாங்க அதா சகோதரி நா சொல்ற தண்ணி வர அன்னைக் கி மட்டும்தா இந்த வாச தெளிக்கிற வேல தண்ணி வரல அப்டின்னா வந்துட்டு நாங்க எந்திரிக் கிறது ஒன்பது மணிக்கு ஒம்போது மணிக்கு நம்ம வெளக்கமார வச்சு கூட்னம்னா பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நெனப்பாங்க நம்பள
ஆமா சிரிப்பாங்க
அதனால நா என்னப் பண்ணுவேன்னா சகோதரி நா வந்து பாக்க ஏன்னா மோஸ்ட்லி நா வாசல வந்து நா வந்து வெளிய வந்து வாசல கூட்டும் போது அந்த கேட்டுக்கு வெளிய இருக்க ரோட்டையுமே நா கூட்டி விட்ருவே சகோதரி வாசலுக்கு முன்னாடி அப்டிங்றனால வந்து அதிக அளவுக்கு வந்து குப்ப இருக்காதுங்க சகோதரி நா முடிஞ்ச அளவுக்கு காலைல எந்திரிக்க முடியுதானு இப்ப எந்திரிச்சு லைட்டா வாசல் மட்டு தெளிச்சு விட்டு கூட்டி விட் ருவே அப்டி இல்ல எந்திரிக்க முடில பண்ணல அப்டினா வந்துட்டு வீட்டு வேல எல்லா முடிச்சுட்டு வீட்டெல்லா கூட் டி விடும்போது அந்த டைம்ல மதிய நேரமோ வாசல கூட்டி விட்டு சில நேரோ சாய்ந்தர நேரோ ஏதாச்சி கூட்ற மாரி இருந்து கூட்டிவிட்டு சாய்ங்கால நேரோ வந்து அப்டியே ஒரு கப் அப்டி வாசல தெளிச்சு விட்ருவே சகோதரி நானு
ஆமா செரி இங்க பக்கத்துல பக் கத்துல காலனி காலனி வீடா இருக்குமா அதுனால அதிகமா இது யாரு பண்ண மாட்டாங்க எடமு இருக்காது
அதனால அது பண்றதுக்கு தகுந்த மாரி இருக்காது அப்டி ஒன்னு ரெண்டு வீடு இருக்காங்க தனி வீடா இருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த மார்கழிம் போது அதிகோ பண்ணுவாங்க நா பாத்துருக்கே
ஓ செரிங்க ச மா மார்கழி மாசந்தான கொஞ்ச உகந்த நாள்ன்னு சொல்லுவாங்க அது நேரமா அப்பதா அப்பல்லா செம்மயா அப்பல்லா செம்ம பனி பெய்யு சகோதரி எந்திரிக்கவே முடியாது நம்பளாலல்லா
ஆமா அது எப்டி அந்த டயத்துல எந்திரிச்சு ட்டு அந்த மாரி பண்றாங்கன்னு தெரியல ஆனா கொஞ்சொ கஷ்டந்தா அவங்களுக்கு
இல்ல சகோதரி அது வந்து ஒரு பழக்கோ சகோதரி அது பழக்கப்படுத்திட்ட ஒரு நம்மளே பாருங்க ஒரு ஒரு ஒரு விஷயத்த வந்து இருவத்தி ஒரு நாள் தொடந்து செஞ்சோன்னா அது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பழகிரும்பாங்க அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல
ம்
ஆ
ஆனா சில கோலங்கள்லா பாத்தீங்கன்னா அழகா இருக்கு ரொம்ப நேரோ போட்ருப்பாங்க போல ஆனா ரொம்ப அழகா போட்டுருப்பாங்க நீங்க கோலோ நல்லா போடூவீங்ளா
நா வந்து கோலோ எனக்கு அந்த அளவுக்கு போட தெரியாது போட தெரியாது சகோதரி நா வந்து இந்த புள்ளி வச்ச கோலோ எதோ அஞ்சு புள்ளி ஒரு வரிச அதுக்கப்பற இந்த ரங்கோலி மாரி அது ஆஹ் நட்சத்திரம் போட்டு போடுவாங்கள அந்த மாரி ஒரு ஓரளவுக்கு சின்ன சின்ன கோல தா சகோதரி நா போடுவ நா அப்டி புதுசு புதுசா கோல வந்து அந்த மாரி எனக்கு கோல வந்து அதிகமாலா எனக்கு போட தெரியாது அதிக வந்து போட்டு பழகனது இல்லங்களா அதிக போட்ற நெலம வந்துச்சுன்னா யூடியூப் பாத்து நம்ம போட்டு ட்ரை பண்ண வேண்டியதா வேற வழி இல்ல ஆனா அங்க நாங்க இருக்க பக்கம்ல்லா பாத்தீங்கன்னா சகோதரி இந்த சாணி போட்டு வளிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்க என்ன இந்த
ஆமா ஆமா
மஞ்ச கூப்பினு எதோ மஞ்ச கலரா இருக்கும் அத வாங்கி வீட்டு வாசல்லா வந்து கரை கட்டுவாங்கல்ல கேள்விப்பட்ருக்கீங்களா
ஆ ஆமா பாத்துருக்கே
ஆ அந்த மாரி எல்லா வந்து எங்க ஊர் பக்கோ வந்து ஆ ஐயோ எங் எங்க ஊர்ல எங்க ஊர் சைடு கண்டிப்பா வந்த வழக்கத பண்ணியே ஆகணும் உங்க உங்க வீடு வந்து சிமண்ட அ கண்டிப்பா இருக்கு உங்க வீடு வந்து சிமெண்ட் சிமெண்ட் வாசலா இருந்தது சரி கார வாசலா இருந்தா சரி டைல்ஸ் போட்டாலு சரி மண்ணு தரையா இருந்தாலு சரி அந்த இடத்துல வந்து நீங்க வந்து வெளிய வந்து ரோட்டுக்கு மேல வாசல் இருந்துச்சு அந்த வாசல்ல வந்து மஞ்சக்கர இந்த சாணியையும் மஞ்சக்க கோப்பையையும் இந்த பவுடரி ரெண்டும் கலந்து வாசல தெளிச்சு கரக்கட்டரத்துக்கு ஒரு நல்ல நாள் இப்போ இந்துக்கள் நாள்ளு சொ வருதுல்ல சகோதரி அந்த மாதிரி ஒரு நல்ல நாட்கள் முக்கியமான நாட்கள்லா பாத்தீங்கன்னா விசேச நாட்கள்னா இந்த மாதிரி ஒரு இத பண்ணிய ஆனா எனக்கு பண்ண தெரியாது எனக்கு வந்து எங்க அத்த தா பண்ணி விடுவாங்க எங்க வீட்டு வந்து அவங்க வீட்டுக்கு வலிச்சு விட்டு எங்க வீட்டுக்கு அவங்கத பண்ணுவாங்க ஆனா அதெல்லா பண்ணும் போது சகோதரி எனக்கா பாக்கும் போது எனக்கு புதுசா இருந்துச்சு ஏன்னா எங்க ஊர் பக்கம்லா அந்த மாதிரி வழக்கமெ கிடையாதுங்களா அதுக்கப்பற வந்துட்டு போக போக ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு இப்ப ஆனா அந்த அதெல்லா பண்ணி முடிச்சதுக்கு அதுக்கு அப்ரோ வாசல்லா ஒரு ரெண்டு நாளுக்கு அப்பற பாத்தீங்கன்னா அப்டியே மஞ்ச கலர மங்களகரமா இருக்கும் நல்லா இருக்கும் நம்ம கலர்
ஆமா ஆமா எங்க ஒரு புதுசா கோயில மாதிரி நம்ம பக்தத்தியா பண்ணும்போது அது ஒரு நல்ல விஷயமாதா தெரியும் பொதுவாவே நம்ம வீடு கழுவிடுறோ வீட நம்ம கழுவிருப்ப வாரத்துக்கு ஒரு தடவ கழுவோ ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவ வீடே கழுவிட்டோம்னா அன்னிக்கே நம்மளுக்கே தெரியும் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷ இந்த மாதிரி பிரச்சியா இருக்க மாதிரியே தோணும்
ஆமா சகோதரி அப்டிதா இருக்கும் வந்துட்டு எனக்கே வந்துட்டு ஆனா பரவாயில்ல ஓரளவுக்கு பார்த்த நல்லா இருக்கும் அதுக்கப்பற அது வந்து ஒரு வாரமோ பத்து நாளோ அந்த இடத்துல நீங்க தண்ணி எது போழங்காம இருந்தீங்க அப்டின்னா வந்துட்டு ஒரு ஒரு மாச வரைக்குமே நல்லா இருக்கும் சகோதிரி அந்த இடத்துல நீங்க தண்ணி எல்லா யூஸ் பண்ணி தண்ணி எல்லா ஈரப்பட்டுட்டே இருந்துச்சுன்னா மிஞ்சு மிஞ்சு ஒரு பத்து நாள்தா ஏன்னா அது தண்ணி பட பட வந்து இந்த சாணி கொஞ்ச போட்டுருக்கோல அந்த சாணியோட பத்த எல்லா வந்துட்டு அந்த கலர் போயிருும்பாங்க சில பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி நம்மளால பண்ண முடியாது அப்டிங்கறதுக்காக மஞ்ச கலர் பெயிண்ட் இருக்கல சகோதரி அத வாங்கி அந்த வாசல வந்து பூசி விட்டுர்றாங்க அப்டிங்கும் போது நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு தெரியாதுல
ஆமா
ஆமா சகோதிரி
ஏதோ இங்கிருந்து கோல வந்து கலர் கோல போடுவாங்க எல்லாருமே வாசனை இருக்கும் போது இப்ப பார்க்க போது நம்ம வெளியில போறோம்ல இப்ப எங்க லைன்ல விட்டு கொஞ்ச தூர போட்டோம்னா அந்த மாரி இந்த கோயில் லைன்ல எல்லா இருப்பாங்க இந்துக்கள் வீடு இருப்பாங்கல்ல அவங்க வீட்லலா சொன்னா ரோட்ல போம் போது பாத்துக்கிட்டே சில டைம் நா வந்து ஃபோன் எடுத்து ஃபோட்டோல்லா எடுத்துட்ல்லா வருவ நல்லாருக்கு அந்த அளவுக்கு சுப் சூப்பரா போட்டுப்பாங்க ஏனா யாரு இருக்க மாட்டாங்க எல்லா கோல போட்டுட்டு வெளில போயிருவாங்க உள்ளப் போயிருவாங்கல்ல நாங்க ரோட்லப் போயிட்டு இருப்போ தனியால்லா போனா நா எடுக்க மாட்டே யாராது ஃபிரண் ஃபிரிண்ட்ஸ் கூட போயிட்டு இருக்கே அப்டினா இங் இங்கிரு நல்லா இருக்குல அப்டினு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து வர்றது அது நல்லா இருக்கு எனக்கு அது ரொம்ப புடிக்கு
தே இந்த மாரி எனக்குமே இந்த மாரி பழக்க இருக் இப்போ நம்ப ரோட்ல நம்ப போறோ இப்போ வந்து இந்த தீபாவளி பொங்கல் அந்த மாரி சமயத்தில பாத்தீங்கன்னா சகோதரி ஒவ்வொரு வீட் எம வந்து நைட் டைம்ல ஒரு பதினோரு மணிக்கு மேல வேலையெல்லா முடிச்சுட்டு பெண்கள் எல்லா வந்து வாசல் எல்லா கோலம் போடுங்க ஏன்ன காையில வந்து கோலம் போட மாட்டாங்க அவங்கள நைட்
ஆமா நேர இருக்காதுல்ல காலையில
அப்டிங்கும் போது நா என்ன பண்ணுவனா தோழி நைட் டைம் நாங்களு கோலம் போட்டுட்டு இப்ப ரெண்டு வீடு தள்ளி அப்டி போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவ எந்த வீட்ல வந்து அழகான கோலம் போட்ருக்காங்க அப்டினு பாப்போ சில வீட்லல்லா பாத்தீங்கன்னா கோல ரொம்ப ஆனா பக்கஸ் சிம்பிளா இருக்கு ஆனா பாத்தா அந்த கோலோ வந்து பாக்கவே நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியு அழகா இருக்கு வந்துட்டு அந்த மாரி கோலத்துலா என்ன பண்ணுவேனு வந்து மொபைல்ல வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுப்ப நானு எனக்கு புடிக்கு அந்த மாரி வந்து அழகு அழகா ஆனா சில பேர் வந்து வாசல பெரிய கோலமா போட்ருக்காங்க அது ஓரளவுக்கு மனசுக்கு வந்து நிறைவா இருக்கு அது ஓகே ஜஸ் ஓகேங்கிற மாரி தா இருக்கு சில பேர் போடுற கொலோல்லா
ப்பாக்க நல்லா இருக்காது ஆனா சிம்பிளா போட்ருப்பாங்க கலருமே ஒண்ணு ரெண்டு கலர் அடிச்சிருப்பாங்க ஆனா பாக்க அழகா இருக்கு
அதுமே பாத்தீங்கன்னா சகோதரி நம்ம வந்து என்னதா நம்ம கோல வந்து போட்டலுமே அதுக்கு மேச்சிங்கா கலர் வந்து குடுக்குணும்பாங்க கலர் கொடுக்குறதெலா வந்து அந்த கோலத்தோட அழகே இருக்குனு சொல்லுவாங்க
ஆமா
அதெல்லா நல்லா இருக்கு சகோ அந்த மாரிலா வந்து நானுமே வந்து ஃபோட்டோ எல்லா எடுத்திருக்கே அந்த மாரி அனுப் ம்பவங்கள்ளா எனக்குமே நெறையவே உண்டு
ஆ சரிங்க தோழி இன்ன நிமிடங்கள் முடிந்து விட்டது
ஓகே சகோரி மற்ற அழைப்புல நம்ப அடுத்த ஒரு காலம் நம்ம இத பத்தி நம்ம தொடந்து பேசலாம் சகோதரி நன்றி சகோதரி நன்றி ஆ